ஹலோ கேக்குதா தோழி
ஆஹ்
ஹலோ தோழி
ஆஹ் கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா
ஆ ஆ கேக்குது தோழி ம் சொல்லுங்க
தோழி இப்பதான் ஒரே ஆஹ் இப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த தோழி ஒரே அலைச்சல்லா இருக்கு தோழி எனக்கு கல்யாண பங்க்ஷன்னாலே ரொம்ப முடில தோழி
ஏன் தோழி அப்டி சொல்றீங்க யாருக்
ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வச்சிறாங்களா அது என்னோட ஃப்ரெண்டுக்குதா ஆஹ் சேரி போயிட்டு ரொம்போ டிஸ்டன்ஸ் வெச்சு இப்பதா வந்த தோழி நீங்க தோழி இப்ப இந்த மாரி கல்யாண ஃப்ஷன்ல்லா நீங்க எல்லா போயிட்டு வந்திருக்கீங்களா
ஆஹ் போயிட்டு வந்திருக்கோ தோழி நெறயா நெறய லாங் டிஸ்டன்ஸ்லதா விப்பாங்க எப்படி போனா கிள கிளம்பிதா
எதுனா அவுங்களே வண்டி இல்ல வண்டி வெப்பாங்களா இல்ல அப்படி கேக்கற தோழி
வண்டியில வெப்பாங்க தோழி ஆஹ் வண்டிலதா தோழி போவ
ஆஹ்
லாங் டிஸ்டன்ஸ் ஆந்துச்சு லாங் டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா வேன்ல்லா வெப்பாங்க தோழி ஆஹ் அப்படி கிட்டனா வந் குட்டியா டெம்போ அந்த மாதிரி வெப்பாங்க தோழி உங்க ஊர்ல எல்லா
உம் இங்கேயு அப்படிதா தோழி வெப்பாங்க மொ மொ ஸ் அந்த லாரியு இருக்கு அந்த இது மாரி இருக்கும் பாருங்க வேன் மாரி துல அந்த மாரி எடுத்துட்டு போவாங்க ஆ அந்த மாரி பண்ணுவாங்க நாங்க வண்டியில போயிடுவோ தோழி பைக்ல இல்ல ஆனா அப்பா இட்டுட்டு போயிடு வாரு அ இந்த மாரி
நீங்க அங்க போய் என்ஜாய் பண்ணுவீங்களா டான்ஸ்லா ஆடுவீங்களா தோழி
ஆஹ்ஹ் அதெல்லாம் பண்ண மாட்டந் தோழி அவ்ளோ அளவுல்லா பண்ண மாட்டோ வேனா நாங்க பஞ்சு பேசிட்டு கலாயிச்சிட்டு எல்லா ரிலேட்டிவ்லா அப்போ பாக்க இருக்கும்ல எல்லாரையும் பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருப்போம் டான்ஸ் சந்தெல்லா ஆட மாட்டோ தோழி என்ன பண்றது அங்கல்லா ஆடு முடியுமா ஒரே ஷையாருக்கு நீங்கள்ளா ஆடுவீங்ளா ஆஹ்
தேழி அங்கல்லா ஆடுனா ஏதாச் சொல்லுவாங்கல்ல அதுனால இங்கள்ளா ஆட மாட்டே தோழி
ஓ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாரி
ஆஹ் அந்த மாதிரி எங்கன்னா போனா ஆட்லா இங்கலா நம்ள தெரியுல்ல தோழி எதனா ஒன்னு சொல்லுவாங்க அதனால ஆட மாட்ட தோழி இங்கல்லா
சேரி சேரி புல் ஆனா டான்ஸ்லா என்ன ம்ன்ன நீங்க என்ன டான்ஸ்லா எப்டி வீட் க்லே சொம்மாவாது எப்பயாதிருக்க சொல்ல ஆடுவீங்க லா யாரு இல்லன்னா ஆடுவீங்ளா இல்ல அப்பா அம்மா எதிர்க்க ஆடுவீங்ளா ஆஹ் சேரி சேரி தோழி இப்ப நீ இப்போ நா இப்ப ப்ரொப்பெஸ் னல் டான்சரா இல்ல நீங்க வீட்டுக்குள்ளே இருக்குற டான்சரா
வீட்டுக்குள்ளே இருக்குற டான்ஸர் தோழி
பாடுவீங்ளா நீங்க
ஆஹா பாட்லா பாட மாட்டே தோழி எ கொர்லா கேக்றாமேர்லார்க்காது தோழி
என்ன தோழி
எ கொரல்லா கேக்கற மாதி
நல்லாதா இருக்கு தோழி உங்க வாய்சு பாடலா மே
ஹ்ம்
ஆஹ் தெரி சேரி உங்களுக் புடிச்ச படங்கள் எதனா இருக்கா தோழி படம் புடிக்குமா படம் இப்ப நீங்க திரையரங்கள்ல போய் பாப்பீங்ளா
பாத்துப்ப தோழி
ஓ செரி செரி தோழி இப்ப என் இப்போ ரீசன்டா எந்த படொ உங்களுக்கு ரொம்ப
ஆரோமலே
ஓ ஆரோமலியா என்னது தோழி நா பாக்கல என் எப் எப்படி இருக்கு அதே அது
அது வந்து ஒரு மேரேஜ் மேரேஜ் மூவிலா இருக்கும்ல தோழி
ஆமா ஆமா
அந்த மாதிரி ஒரு கத
ஆஹ் அந்த மாரி இருக் குங்க்ளா ஆஹ் ஆஹ் தோழி இந்த பிளாஸ்ட் மூவி பாத்தீங்களான் நீங்க நா அததா பாத்த தோழி அருமையா இருந்துச்சு அல்ல அந்த பொன் உம் அந்த அவங்க அப்பா அம்மா சின்ன வயசு ல அவங்களு கராத்தா பழகி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கராத்தா சொல்லி கொடுத்து எப்டி ஒரு சமூகத்துல பெண் பிள்ளைய வளக்கணுன்னு சொல்ட்டு நல்லா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அது நல்ல ஒரு பெண் புள்ளைகள் வந்து எப்டி இருக்கனு னோனா நல்லா ஒரு காரத்த தெரிஞ்சிருக் கனு எந்த எடத்துலயு வந் து ஆ இது ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தோழி ஆஹ் பாருங்க தோழி நிஜமா பாருங்க ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ்ஸா இருக்கு பாக்க சொல்ல நம்மளுக்கே ஒரு ஆஹ் என்ன சொல்றது கூஸ் பம் மாரி ஆவுது நல்லா இருக்கு உம் வேற வேற ஆஹ் வேற என மூவி எதனாச் சொல்லுங்க
வேற யூத் படம் நல்லா இருக்கு
ஆஹ் யூத் கூட நல்லா இருந்தது தோழி நா நல்லா இருந்தது அந்த கதைகளு பாத்தா அதுல இந்த ப பைய வந்து ஃபஸ்ட் எல்லாரையு பண்றா அப் புற வந்து கடைசியா ஒரு பேரண்ட்ஸ் எவ்ளோ நம்ம கஷ்டப்படுறாங்க தெரிஞ் சு அது விலை கி ஆஹ் விட்டா அது ஒரு எமோஷனலா இருந்தது லாஸ்ட்டா நீ உங்கள நீங்க என்ன கண் கலங்குனீங்களா அந்த எமோ பாத்துட்டு
ஆஹ்ஹ நா கண்லா கலங்கள
செரி தோழி எனக்கு கொஞ்ச அழ வந்துடுச்சு தோழி நா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே ஆனா நல்லாருந்தது ஆஹ் அது ஒரு ரியாலிட் டில்ல அப்டி இருக்கலாமா இருக்குமா எனக்கு இந்த பட அந்த பட
உங்களுக்கு என்ன பட தோழி புடிச்சு
எனக்கு இந்த யூத் புடிச்சிருந்தது இந்த தாய் கெழவியு புடிச்சிருந்தது தாய் கெழவி பா்த்தீங்களா இல்ல தோழி நா ஒன்னு பாக்கல ஆஹ் தாய்க்கெழவி இல்லையா நீங்க
இல்ல தோழி
உம் அதுல கூட நல்ல ஒரு பெண்கள் எப்படி ஆஹ் இதுவா வரணு உள்ளவே உக்காஞ்சிட்ருக்க கூடாது ஒரு வேலய நம்மளுக்காக ஒண்ணு வ வச்சிக்கணுன்னு சொல்ட்டு சொல்றாங்க அதுல நம்மளுக்காக ஒரு இதுவு சேத்து வச்சுக்கணு அப்டின்னு அந்த ஒரு கான்செப்ட்லயே எத்துருக்காங்க அது நல்லா அது அது கூட அந்த தாய் கெழவி அவங்க எப்படி அது கடந்து வந்தாங்க நல்ல ஒரு இதுவா தா இருந்தது நீங்க பாருங்க தோழி இந்த மூவிகள்ல்லா நல்லா இருக்கு இந்த படங்கள்லா பாக்கவே
ஆஹ் செரி தோழி நா பாக்குறே
அவங்க யாருக்குன்னா கொழந்தை இருந்துச்சுன்னா அவங்கல்லா எப்ப தோழி மொட்டை அடிப்பாங்க அந்த மொட்டை அடிக்கிறது காது குத்துதுற
அது பாப்பாக்கு ஒரு வயசு ஆன ஒன்னதா மொட்டல்லா அடிப்பாங்க
ஓ அடிச்சுட் விட்டு அப்பறமா காது குத்த அந்த மாதிரி வைப்பாங்க ரெண்டு குழந்தையா இருந்தாதா வைப்பாங்களா
ஆஹ் ரெண்டு ஒரு கொழந்த இருந்தா அதுக்கு வச்சிருவாங்க இல்ல ரெண்டு கொழந்த இந்துச்சுன்னா அதுக்கு இதுக்கு சேத்து வைப்பாங்க தோழி
ஓ எப்ப தோழி இப்போ ரெண்டாவது கொழந்த பொறந்து இருக்குன்னா இப்போ பஸ்ட்டு கொழந்தையோட வயசு வச்சுதா வைப்பாங்களா அப்டின்னு சொல்றாங்க இல்ல பஸ்ட்டு கொழந்தைக்கு வந்து இப்போ ஆ ஒரு அஞ்சு வயசு ஆனாதா அப்பதா வந்து நம்ம காது குத்து வெக்கனு அந்த மாரில்லா சொல்றாங் அது மாரிலா சாங்கிய இருக்கான் கே க்கற நானு
அப்டி எது இல் லன்தா நெனைக்கிற
என்ன அப்படியா செரி தோழி ஆனா இங்கெல்லா அப்படி சொல்றாங்க எனக்கு தெரில ஆனா
ம் லிசன் தோழி
தோழி நீங்கதா சொல்ணு தோழி வேற எதனா படங்கள் எதனா சொல்லுங்க தோழி நா வேனா பாக்கற எந்த பட நீங்க எதோ சொன்னிங்களே என்னது அது ஆரோமலே வா
ஆ ஆரோமலே
ஆ செரி தோ யார் ஆக்டர் தோழி அதுல
ஆக்ட்டர் யாருன் செரியா தெர்ல அனா படோ நல்லா இருக்கு
செரி தோழி நீ உங்களுக்கு புடிச்ச ஆக்ட்டர் யார் தோழி
எனக்கு விஜய் புடிக்கு
ம் சேரி தோழி வேற யாரு இப்போ எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் தா புடிக்கு தோழி
நா டென்த் படிக்கிறவரைக்கு சிவகார்த்திகேயன் பேனன்தா அதுக்கப்பறமா தா விஜய் பேனாயிட்ட அனா புடிக்கு சிவகார்த்திகேயன்ன
ஓ ஓ ஆ இதா அந்த படங்கள்ல நல்லா நடிக்கறாங்க தோழி அவங்கல்லா வந்து ஒரு கருத்தா நடிக் கறாங்களா நல்லா புடிக்கு நம்ளுக்கு
ம் உங்களுக்கு எதூ எய்ம் இல்லயா தோழி
எனக்கென்ன தோழி வாழ்க்கைல ஒரு நல்ல டீச்சராவுனுந்தா எனக்கு வேற என்ன வேல டீச்சர்தாங்க டீச் டீச்சராவுனுன்தா ஒரு ஆச கனவு எல்லா உங்களுக்கு தோழி
டீஸன் ஆவனோ
ஓ ஆமா ஆமா செரி செரி ப்யூட்டிஷியன் ஆனா நல்லதுதா டீச்சரா இருக்கறதுதா தோழி நம்முளுக்கு டீச்சரா ஆவனோ டீச்சர் ஆயிட்டு கொழந்தைங்குளுக்கு சொல்லி தரணோ அது இதா நம்மளுக்கு புடிச்சிருக்
அவுங்கலா சமாளிக்கணோல தோழி நீங்க எப்டி சமாளிப்
ஆ அதெல்லா சமாள்ச் சிக்கலா தோழி ஒரு ஒ ஒரு மெரட்டு இல்லன்னா ஒரு அன்பா பேசனா அடங்கிறுவாங்க அவ்ளோதா பசங்களுக்கு ஏத்த மாரி நடந் த்துக்கணு தோழி அந்த எடத்துல வந்து அவுங்களுக்கு வந்து தெரிலனா புரிலனா திட்டக்கூடாது ஒடனே கூப்ட்டு ஒக்கார வெச்சு என்னன்னு கேட்டுக்கணோ எல்லா பசங்களு ஒரே மாரி இருக்க மாட்டாங்கல்ல.
நீங்க இதுவரைக்கோ ஒத வாங்கிறுக்கீங்களா ஆ உங்க வீட்ல உங்க அம்மாகிட்ட
க்க தோழி. படிக்கலன்னா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவாங்க நீங்க எல்லா ஆஹா நோ தோழி அ ஒண்ணு பேசுனா வாய்லயே அடிப்பாங்க எதுக்கு கம்முன்னு நின்ட்டோனா கம்முன்னு போயிடுவாங்க ஒரு நாலு அடி அச்சுட்டு திருப்பி பேசுனா பொக்குனு வியூம் அதெல்லா வாங்க முடியாது தோழி அதனால நாங்க எல்லா சைலென்ட்டா ஆயிடுவோ. ஆ இருக்காங்க தோழி அவுங்களுக்கு அப்டிதா அடி வெச்சாங்கன்னா அவுங்களே திருப்பி பேச மாட்டாங்க மூணாயிர்பாங்க
நீங்க எல்லாரயு மாட்டி விடுவீங்களா உங்க சிஸ்டர்ஸ்லா ஏதாச்சு பண்ணாங்கன்னா?
நம்ம இருக்குறோனா நம்ம அந்த கடமல கரெக்டா செய்யணுல்ல தோழி அது அக்கான்ற பொறுப்பு இருந்தா நம்ம செஞ்சுதான ஆவணோ
அதெல்லா செரி ஆ கரேட்டு தா
ஆ ஒரு அக்கா பொறுப்ப நம்ம தவற விட கூடாது தோழி அதலா
உங்க ப்ரதர் கிட்டலா நீங்க அடியெலா வாங்கி ருக்கீங்களா
ப்ரதரா ஆ தோழி ப்ரதர் எனக்கு இருக்காங்க ஆனா அவுங்க அடிக்கலா மாட்டாங்க கொஞ்சோ சைலன்டு கேரக்டரு திட்னா அழ்திருவாங்க. இப்பல்லா இப்போ ஓகேதா தோழி இப்பல்லா அப்டிலா இல்ல வேற மாரி ஆயிடுச்சு செரித்தொழி எனக்கு ஒரு அழைப் போறது நான் அப்பறமா கூப்டவா
ஆஹ் செரி தோழி ஆஹ் பாய் தோழி